உதிரி மதிய வணக்கம்
மதிய வணக்கம் தோழி சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங் சகோதரி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நாங்களா சாப்ட்டாச்சு தோழி
என்ன சமையல் இன்னைக்கு பண்ணீங்க
இன்னைக்கி சண்டேன்றதுனால நார்மலா சிக்கன் எடுத்துதா செஞ்சோ தோழி
சேரிங் சகோதரி
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழி
நா வந்துட்டு இன்னைக்கி முட்ட பிரியாணி மாரி செஞ்சுட்டேங்க சகோதரி
ம்ஹூ சூப்பர் ம் சேரிங்க தோழி ம் அதுக்கப்பற நம்ம சாப் சொல்லுங்க தோழி
ஆ உங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சிங்களா இல்ல கல்யாண இன்னு ஆகலீங்களா
கல்யாண ஆயிடுச்சு தோழி ரெண்டு பசங்க மட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ம் அ பெரிய பைய கொஞ்ச மாற்றுத் திறனாளி இன்னொரு பையந்தா வேலைக்கு போயிட்டு இப்ப குடும்பத்த பாத்துட்டு இருக்காரு உம் இப்ப நம்ம தோழி
நீங்க வேலைக்கு போறீங்களா சகோதி
இல்ல வீட்லதா மாட்ட மற்றத்திருநள் நின்றதுனா பையனை இங்கே கூட்டிகட்டு போக முடியது அதனா வீட்டில தா வச்சு ப்த்துக்கணு
சரிங்க சகோதரி
இப்ப தோழி நம்ம திருவிழாக்கள்ல எல்லா பாத்துிருக்கீங்களா ஆஹ் நம்மப்ப நம்ம வீடுகளல செய்யற சாப்பாட விட நம்ம திருவிழாவில வந்து பாார்த்தீங்கன்னா அப்ப நறைய பேர் வந்திருப்பாங்க அதுக்குன்னு தனியா சாப்பாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு எப்போது செய்கிறத விட அந்த டைமில் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு இலையில் போட்டு எல்லா ற்றி உட்கார வச்சு அவங்களுக்கு அதை வைங்க இவங்களுக்கு இதை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்னு நல்லா இருக்கும்ன்னனு தோழி எவ்வளோ தா நம்ம ஞாயிற்றுக்கிழமல எவ்னன்னமோ செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த திருவிழாக்கள் ஒரு பண்டிகையில் நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மா இருக்கு தெரியா அதுேயே நம்ம மனசு வயிறு எல்லாமே நறஞ்சிரு நறஞ்சிரு
கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா நான் கூட வந்து சில சில குலதெய்வ கோயிலுக்குெல்லா நா போயிருக்க சகோதரி ஆனா வந்துட்டு ஒரு எப்பாவது வந்து ஒண்ணு ஒரு ஒண்ணு குறையா இருக்கு இது குறையா இருக்கு நம்ம வந்து வீட்டுல செய்யற உணவுகளை வந்து நம்மள நம்ம அவளே வந்து சாமிக்குன்னு வந்து பண்ணும் போது பாருங்களே ஒரு நல்ல விஷயம் தைப்பூசம் சாமிக்கு ஒவ்வ நாட்க்கள்ல வந்து நம்ம இல்ல வந்து வெரத சாப்பாடு சமைக்கு போது நம்ம உப்பு, கார, புளிப்பு எது எதுமே நம்ப எது எதுமே நம்ம சரிபார்க்க மாட்டோ. ஆனா வந்து சமைக்கும் போது சமைக்க படையல் போட்டு அதுவும் நமக்கு அவ்ளோ அமிர்த மாதிரி இருக்கு. அதே நம்ம வந்து மத்த நாட்கள்ல வந்து பாத்து, பாத்து, பாத்து, பாத்து நாம சமச்சாலுமே ஏதாவது ஒண்ணு கூட கோற மத்தவங்க வந்து நம்மள கொற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒருவேளை என்னமோ சாமிக்கு உக சாமிக்காக நம்ப செய்யறனால பக்தி தியோட செய்யறனாலா வந்துட் ட்டு சாமியோட ஆசீர்வாதோ இருக்குங்கறது என்னோட கணிப்பு சகோதரி.
தீங்ன்னாக்க அந்த தீபாவளி டைம்ல பாத்தீங்ன்னா அஹ முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அஹ விஷே தாத்தா, பாட்டி கூட நம்ப இரும் பாத்தீங்ளா இட்லி, தோசயெல்லா பாத்தீங்ன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச் ச்சி நடந்தா ச நிகழ்ச்சி நடந்தா முடியும். ஆனா இப்ப பாத்தீங்ன்னா எப்பவுமே நம்ம வீட்டுல காலையிலானா இட்லி, நைட்டானா தோசை. அது நமக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. ஆனாலும் அந்த தீபாவளி டைம்ல பாத்தீங்ன்னா நம்ம காலையில அந்த இட்லி செஞ்சி அந்த கறி குருமா ஒண்ணு வப்போந் தெரியுங்களா? வா அது மத் இத்தந்நாள்ல வரவே வராது. நமக்கு இப் எப்போவுமே செய்வோ ஆனா மத்த நாள்ல அந்த டேஸ்ட் இருக்கா. ஆனா தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்ன்னா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு ங இன்னு நாலு இட்லி சேத்து சாப்ட்லா அப்டின்ற மாரி இருக்கு.
கண்டிப்பா சகோதரி. அந்த, அந்த காலத்துலல்லா பாத்தீங்ன்ன இப் இட்லி, தோசைங்கறத மக்கள் வந்து அதிகம் வந்து சாப்ட்ருக்க மாட்டாங்க. க்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து காலையில எழுந்ததுமே வேலைக்கு போகணும், குடும்பத்தை பாத்துக்கணும். காட்டு வேல, அந்த வேல இருக்குன்னால அவங்க நேரமா சோத்த கட்டி கொண்டு போறேங்க இல்லாட்டி கம்மங் கூளு, கேப்ப கூளு அந்த மாரி செஞ்சி கொண்டு போயிருவாங்க ஆமா. ஆனா அவங்களுக்கு வந்து இஇ அவங்களுக்கு வந்து இந்த மாரி இட்லி, தோசை, சப்பாத்தி அதெல்லா வந்து வருஷத்துக்கு ஒரு தெறவ. இப்ப விசேஷம் நீங்க சொல்ற மாரி தீபாவளி, பொங்கல் அந்த மாரி டைம்ல மட்டும் அதா அவங்க வந்து அத சமைப்பாங்க. ஆனா இப்ப இப்ப பாருங்க இப்ப எல்லாருமே வந்து இட்லி தோசை, இட்லி தோசை சாப்ட்றாங்க. நம்மளோட உடல்நிலையுமே நம்ம டெய்லியுமே நம்ம அத வந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சாப்ட்றோமுல்ல. இப்ப உடல் நிலையும் பாதிக்குது அந்த காலத்து மக்கள் வந்து எப்பயாது இத சாப்ட்டனால தா அவங்க இப்ப வரைக்குமே வந்து நல்ல ஆரோக்கியத் த்தொடரு இருக்காங்றது என்னோட கணிப்பு சகோதரி.
கண்டிப்பா தோழி கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்ன்னா இந்த பொங்கல் டைம்ல பாத்திருக்கீங்ளா? நம்ம வந்து வீட்ல எப் எப்போமே நீங்கள் சொன்ன மாரி இந்த கோயில்ல போய் சக்கரை பொங்கல் இது மாரி செய்றப்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அஹ் வீட்ல பொங்கல் அன்னக்கி பொங்கல் செய்வோம் பாத்தி தீங்ளா? அது வந்து நம்ம சக்கரை பொங்கல் கொஞ்சமத செய்வோ ஆனா வெண்பொங்கல் நெறையா வச்ச ஒரு கூட்டு செய்வோ எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு செய்வோ அதுவு அப்புடித அந்த ஒரு நாள்ல அது அது எப்புடின் தெரில அது அ அ அந்த பொங்கல்ன்றது செய்யறதுனால அப்படி இரு க்குமா இல்ல என்னன் தெரல அந்த ஒரு கூட்டுக்கு அந்த வெண்பொங்கலுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு அன்னைக்கு வெண்பொங்கலெ இருக்காது மத்தியத்துக்கு பாத்தீங்கன்ன திருப்பியு நம்ப வெள்ள சாதொ சாம்பாரு கூட்டு பொரியல்னு ஏதாவது ஒண்ணு வைக்க வேண்டியதா இருக்கு
அதா அதா சகோதிரி இந்த சகோதிரி அந்த நமக்கு வந்து இந்த கூட்டு பண்ணும் போது மத்த நாட்கள்ள வந்து நம்ம பண்ற போது ஒரு சில காய்கறி வந்து நமக்கு பிடிக்காதுன்ட்டு நம்மந்து ஒதுக்கி வச்சுருவோ சாப்படாம ஆனா இந்த மாதிரி ஒரு சாமிக்கு உகந்த நாலு ஒரு நம்ப நம்ப வீட்டுல ஒரு விசேஷ நடக்கறப்ப புடிக்கத காய் கூட நம்ப எப்புடி விரும்பி நம்ம இவ்வளோ சாப்ட்டோங்கறது நமக்கே ஒரு தெரியா தெரியாம ஒருக்கு சகோதிரி நம்ம வாழ்க்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதே மாதிரி அந்த கரும்பு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் அந்த ஒரு ஒரு வாரமு அதுத நம்ப சாப்புடுவோ அதுக்கப்பொறோ வருஷத்துள முன்னூத் அறுவத்தஞ்சுலா நமக்கு கெடைக்கவே கெடைக்காது முன்னூறு நாள்ன்னு சொல்ல ஆஹ் அந்த கொஞ்ச நாள்ல தான் நம்மது கரும்போட சுவை ஹ கரும்பு சாப்புடடுறது சொல்லுவாங்கள இந்த ஆளு வேணு பல்லுக்கு வருது கரும்பு சாப்பிட்டா பல்லுக்கு அவ்ளோ ஒரு ஹ ஹ எப்படி சொல்றது நல்ல ஒரு உறுதி கிடைக் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க
கண்டிப்பா அதே மாரி சகோதி நம்ம கரும்பு சாப்டம்னா பல்லுக்கு வலு கெடைக்குட பற்கள் வந்து இன்னு வெண்மையா இருக்குன் சொல்லுவாங்க நம்ம அத நல்லா மென்னு சாப்புடும் போது அந்த ஈர்களுலா அழுக்குமே வந்து கரஞ்சிரு அந்த அளவுக்கு வந்து பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு வந்து சத்து கெடைக்கு ஆனா அந்த ச அப் நெறைய பேரு சொல்லுவாங் இனிப்பு சாப்டம்னா சுகர் நமக்கு ஏறூ அப்டின் சொல்லுவாங்க சக் க்கர வியாதி இருக்கவங்க பயந்துகிட்டு சாப்புட மாட்டாங்க ஆனா அதுல வந்து அந்தளவுக்கு வந்து இனிப் ப்புங்கிற ஒரு தன்மையே அதி
எ பேரு அக்ஷயா ம் இப்ப சோஷியல் மீடியா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆ அதுக்கப்றோ ஆமா அந்த இவங்களா இருக்காங்ல அ முஸ்லீம்ஸ்லா இருக்காங்கல அவங்கலா ஒத்திங்கனா ரம்ஜானுக்கு பிரியாணி குடுப்பாங்க நமக்கு
ஆமா சகோதரி
அப்பொலா பிரியாணி குடுக்குபோது எப்படா ரம்ஜான் வரு அப்டிங்கிற மாரி அது என்னன் தெரில அவுங்க வந்து ஸ்பெஷலா அ உந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலு சரி அவங்க செஞ்சு குடுத்தாலு அந்த பிரியாணி ஒரு மாதிருக்கு ஆனா நம்மளு அதே மாரிதா பிரியாணி செய்றோ ஆனா அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு வரமாட்டேங்குது
கண்டிப்பா சகோதரி ஆனா வந்து ஒரு தோழி வந்து எங்கோட பேசுனாங்க சகோதரி அவங்க என்ன சொன்னாங்கனு தக்காளி வந்துட்டு நம்ம வந்து மெலிசு மெலிசா கட் பண்ணுவோல சகோதரி ஆனா வந்துட்டு அவங்க வந்துட்டு தக்காளி வந்து பெருசு பெருசா கட் பண்ணி போடுவாங்களாமா அதே மாரி வந்து இந்த ஆ அதே மாரி சகோது அவங்க வந்து வீட் ல வந்து அரச்சு வச்ச மசாலா மட்டுந்தா அந்த பொடிய மட்டுந்தா அதிகமா சேத்து சமப்பாங்களாமா நெண்டு பிரியாணி மசாலான் சொல்லி நம்ம இத நம்ம கடைல வாங்கி கி போடுறோன்ல சகோதரி அது வந்து அவங்க போட மாட்டாங்களாமா அதுக்கு பதிலா வந்து இந்த ஏலக்கா லவ் அங்கம் பட்ட இருக் ல்ல சகோதரி இத மூண மட்டுமே அவுங்க வந்து நல்லா வந்து பவ்டர் பண்ணி வச்சுட்டு அத மட்டுந்தா சகோதரி போடுவாங்களாமா அப்படி போட்டா மட்டுந்தா வந்து நல்ல மனமா இருக்கு அப்டின் சொல்லி சொல்றாங்க ஆனா என்னதா நம்ம வந்து நம்ம பாத்து பாத்து நெறியா நெறியா ருட்டா நம்ம வந்து அந்த பிரியாணில நம்ம சேத்தாலுமே நமக்கு வந்து அந்த கடைல விக்கிற சிக்கன் பிரியாணியோ இந்த பாய் வீட்டு பிரியாணியோ அந்த மாரி ஒரு ருசி நமக்கு வ ரவே வராது ஆயிரம் முற பண்ணாலு நம்ப நம்ம சமைக்கிற பிரியாணி ஒரு எம்பது சதவீதோ மட்டுந்தா நமக்கு வந்து திருப்தி குடுக்குமே நூறு சதவீதம் நமக்கு திருப்தி படுத்தாது ஆனா அவங்க வந்து செய்யற பிரியாணி அவ்வளோ அம் அவ்வளோ ருசியா இருக்கும் சகோதரி ஆனா வந்து நான் இது வரைக்கும் பாய் வீட்டு பிரியாணி ரம்ஜானுக்கு ஒருத்தரை கூட எனக்கு கொடுத்ததே இல்ல
அஷ யோ உம்
நீங்க அந்த மாதிரி சாப்ட்டிருக்கீங்களா
வா எனக்கு பின் பின்னாடி வீட்டுக்காரவங்களே ஒரு முஸ்லீம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல எப்ப நார்மலா என்ன சமைச்சாலுமே அந்த வாசம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும் அதுல என் பெரிய பையன் சொல்றல்ல அந்த பையன் பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசம் வந்திருச்சு அப்டி சொல்லி சொல்லுவா எனக்கு அது ஆமா இன்னைக்கு அவ வீட்ல பிரியாணியா அந்த பிரியாணி ஸ்மெல்ல வச்சுட்டு நீ சாப்ட்று அப்டினு சொல்லி சொல்லுவோம் அவ்ளோ மோஷ் என்னதா நா ஒருநாள் கேட்ட அவங்ககிட்ட நீ என்னதா அப்டி பன்றீங்க எப்டி இப்டி எல்லா அதெல்லா ஒன்னு இல்ல இந்த மாரி வெங்காய தக்கா வணக்கீல கீழே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் அந்த வதக்கறதுல தான் இருக்குது நம்ம கைமணோ அப்டி சொல்லி சொன்னங்க என்ன தான் நான் நம்ம இஞ்சி பூண்டு போட்டாலுமே அந்த கைமணம் நமக்கு வரமாட்டேங்குது தொளி
கண்டிப் சகோதரி ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்ப பிரியாணி பண்றதுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டா வர்றதுக்கு ஒரு சில பேர் வந்து வெங்காயம் நெறைய போட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விடணும் வெங்காயம் வந்து நல்லா வந்து மெரூன் கலர் ஆகுற வரைக்கும் வணக்கங்க சொல்றங்க பிலப் சொல்றாங்கன்னா வந்துட்டு தக்காளி இருக்குங்க தக்காளி வந்து வெந்து வேகாமல் இருக்கிற மாதிரி அரை வேக்காடு இருக்கும் போதே நீங்க தண்ணிய ஊத்திடுவங்க தக்காளி வந்து நல்லா கொழஞ்சி தக்காளி இருக்கறதே தெரியமா தக்காளி தோல் அங்கங்க தெரியல சகோதரி அந்த மாதிரி டைம்ல எண்ணெ வந்து மேலே பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்கிற டைம்ல நல்லா கொதிச்சு முடிச்சு தக்காளியே இல்லாத டைம்ல நீங்க வந்துட்டு என்ன இது தண்ணி அளந்து ஊத்தி அதுக்கப்புறம் நீங்க அரிசி போட்டு நீங்க மூடி வச்சு தம் போட்டோலோ விசில் உட்டாலும் அப்படி அந்த முறைப்படி பண்ணனாது பிரியாணி வந் இருக்கும்ன்னு சொல்றாங்க
உஹ்ம் பரவால்ல தோழி உங்கள்ட்ட உங்க வந்து அஹ் ஒரு விதமா பிரியாணி செய்யற மெத்தடு உங்களுக்கு எல்லா சொல்லி் கொடுக்குறாங்க எங்களுக்கு எவ்வளவுதான் கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாங்க தோழி அதே மாதிரி இந்த கல்யாண சமையலுக் போனும்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா அந்த இவங்க சாம்பார்னா செம்மையா செய்வாங்க அது நான் போய் ஆனா ஒரு தடவ கேட்டுட்டேன் அந்த சமையல் மாஸ்டரிட்டையே நீங்க மட்டு எப்டி இவ்ளோ சாம்பார் நல்லா செய்யிறீங்க ஏன்னா நமுக்கு சாப்பாடு ரொம்போ முக்கியோ அப்படிங்கறதுனால நா போய் கேட்டுட்டே அவுங்க ஒடனே அவுங்க வந்து பாத்தீங்கனா சின்ன வங்காய வந்து நம்ம முழுசா போடணுமா சாம்பார்ல அதுக்கப்புறோ வதக்கறதுக்கு பெரியவங்க பெ பெரிய வங்காயோ கொஞ்சோ சேத்துக்கணுமா அப்புறோ சாம்பார் பொடி மட்டு பத் பாத்தீங்கனா கடைசியா அவுங்க வந்து என்ன பண்றாங்னா ஆ கொஞ்சோ வர மல்லி அப்புறோ கொஞ்சோ ஜீரகோ கொஞ்சோ மெளகு ஆ இது மாரிலா கொஞ்சோ பாத்தீங்கன்னா லைட்டா வறுத்தி எடுத்து தனியா பொடி பண்ணி அத போடணுமா இல்ல கடைசியா அப்போ பாத்தீங்கன்னா அந்த சாம்பார் வந்து ஒரு வாசோ நல்லா எடுத்து குடுக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாரி சொல்லி சொன்னாரு
சேரிங்க சகோதரி வரமல் இல்லிங்க சகோதரி சாம்பாருக்கு அதிக வந்து சாம்பார் தூள் அந்த மார்தா நம்ம யூஸ் பண்ணு வரமிளகாதூ
வர மல்லி கொஞ்சோ மல்லித்தூளுமே சேக்கணுமா சகோதரி அதில
ஓ அப்படிங்களா சகோதரி அப்படி சேர்த்தாதான் வந்து ட்ட அந்த சாம்பாரோட அந்த கல்யாண வீட்டு சாம்பாருங்கிற மாரி நல்லா வாசடிக்கும்ன்னனு நீங்க சொல்றீங்க
ஆம்மா
நானுேமே யோசிப்ப சகோதரி இந்த ஹோட்டல்ல கூட நீங்க வாங்கிப்பாருங்
ம்
அம்ட்டு ருசியா இருக்கும் அந்த சாம்பார வந்து என் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்ட்டா கூட அவ்ளோ நல்லா இருக்கு வோ ஆனா நம் வெக்கர சாம்பாரு சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்ட்டா கூட வாயில சிலநேரோ வைக் முடிய மாட்டேக்கிது
ஆமாம் தோழி தோழி உங்களிட்ட பேசனதுல நேரம் போனதே தெர்ல தோழி ஆம் மீண்டும் இன்னொரு இணைப்பில் த சாந்தக்கிற தோழி உங்களுடன் பேசுனதுக்கு மிக் மிக்க மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க சகோதரி நன்றி